நா
ஒர்க் பண்ணிகிட்ருக்கே
ஒர்க் பண்ணிட்றிக்கீங்குளா சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சிங்க தோச சாப்ட்டே
அ எத்தன தோச சாப்டீங்
ம்
எத்தன தோச சாப்ட்டீங்க
மூணு தோச சாப்ட்டே நீங்க
பசங் நா ரெண்டு தோச சாப்டே
சாப்பாடு தோசையா
ஆமா ரெண்டு தோச சாப்டே ரெண்டுமே சாப்டே
ஃபோ அப்புறோ வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க இன்னைக்கு லீவா
ஆமா
சாரி இவ வேலைக்கு போயிட்டாறா ஹலோ
என்ன சாப்பாடு மதியோ
மதியோ காரக்கொழம்பு முட்டக்கோஸ் பொரியல்
காரக்கொழம்பு முட்ட கோஸ் பொரியல் ஓகே சூப்பர் சூப்ப நீங்க எப்டி காரக்கொழம்பு வைப்பீங்க
நா வைக்க மாட்டே அதுனால எனக்கு தெரியாது
ஒரே வார்த்தையிலேயே முடிஞ்சதுல்ல
ஆமா நம்ம ஒன்லி கட்டிங் கட் டிங்கு கட் பண்ணி வெச்சா
அப்டே காய மட்டு கட் பண்ணி குடுத்துட்டு வருவீங்க ம்
இவ்ளோ நேர சன் டிவில மின்சார கண்ணா மூவி போட்டாங்க நா பாத்துட்டு இருந்தே
அப்ப
நான் அப்டி சொல்லவே இல்
எனக்கு ரொம்ப ஃபேவ்ரேட்டு மூவி அது
ச்சி அத முடிஞ்சதுக்கப்பறோ தா நா ஒங்கள கூப்ட்ருக்கே அது முடிஞ்சதுனால தா நா ஒங்கள கூப்ட்டே இல்லன்னா கூப்ட்ருக்க மாட்டே
ஆமா
ஓ கே நா வந்து ஏ அவனே ஸ்டீவன் நால பாத்திட்ருக்கே
பாத்துட்டுக்கீங்களா பாருங்க பசங்கல்லா என்ன பண்றாங்க
பசங்க வெளயா
உங்க வாய்ஸ்ஸு ஏங்க பிரேக்காயி பிரேக்காயி கேக்குது நெட்டு கெடைக்க மாட்டுதா
உங்ககிட்ட பேசுனா உங்ககிட்ட பேசுனா மட்டுந்தாங்க அப்டி இருக்கு முன்னாடி எ ரெ ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க அவுங்ககிட்ட பேசுனே அதெல்லா க்ளியரா கேட்டுச்சி உங்க கிட்ட பேசக்குள்ள மட்டுந்தா பிரேக்காயி பிரேக்காயி கேக்து
தெரில நீங்க பேசுறது எப்டி தெரிமா கேக்குது இருக்கோ
எப்டி கேக்குது ஹலோ ஹலோ ஹலோ